அனம்
ஆ ஹலோ வணக்கம்ங்க ம் என்ன பண்றிங்க
நாங்க வந்து சும்மாதா ஒரு நாவல் படிச்ட்ருக்கே
என்ன என்ன கத
ஆ மஸ்ட் டேட் த ப்ளே பாய் அது ஒண்ணு அது முடிச்ட்டே இப்ப வந்து மஸ்டு ஹேட் த ப்ளே பாய் இப்பதா ஜஸ்ட் நௌ ஸ்டார்ட் பண்ணே
ஆ என்ன ஒரே வித்தியாசமா இருக்கு டாபிக் கேக்கவே
ஆ அதாவுது இப்போ ரீசன்டா வந்து வெப் சீரிஸ் நறைய வந்துருந்துச்சு நம்ம சோசியல் மீடியாத்துல அது ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் டைம்ஸ் பாத்துட்ட அது வந்து பாத்ததுக்கப் ப்புறமு அந்த நாவல் படிக்கலா எ
ஓ ஓ இது வந்துட்டு வெப் சீரிஸ்ல வந்தது இப்ப திருப்பியு அது புக்கா வாங்கி ஃபுல்லா படிக்கிறிங்க ஒரு
புக்கா வாங்கி படிக்கல புக்கா வாங்கி படிக்கல கூகுள்ல வந்துட்டு சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி அது ஃபைல் வந்து டாக் அந்த மாரி டவுன்லோடு பண்ணி வச்சு பே பண்ணி டவுன்லோடு பண்ணி வச்சிருக்கே
ஹஹோஹோ
ஓ அந்த மாதிரி புக்ஸ் ஆல்ரெடி வந்து அது வீடியோஸ்ல பாத் பாத்தாச்சு ஆனா வந்து அவுங்க நாவல்னு சொன்னாங்க ஓகே அ அக்கியூரட்டா அப்டி இருக்கா ஆ நல்லா இருக்கு
ம் எதுல எந்த இதுல போட்டுருக்காங்க நெட்பிளிக்ஸ்லயா அமேசான்
இல்ல இல்ல யூடியூப்லயுமே இருக்கு அப்பறமா வந்துட்டு ஆ எம் எக்ஸ் சம்திங் எதோ அது செர்ல எம்எக்ஸா இல்ல இல்ல இல்ல வேற எதோ ஒரு ஆப்பு அதுலயு இருக்கு அது இல்ல இல்ல அது இல்ல அது வேற ஒரு ஆப்பு அதுலயு இருக்கு ஆனா அதோட ஸ் டோரி வந்து வேற ரெண்டு கேல்ஸ் டோட்டல் ஃபோர் பாய்ஸ் அந்த மா திரி அதாவது ஒருத்தவுங்க மேல எவ்வளோ அன்பு ஒருத்தங்க மேல எவ்வளதா கெட்டவனா இருந்தாலு அவன வந்து ஒரு ஆள் நல்லவுங்களா மாத்தலா அப்டிங்குறதா கத நல்ல கததான் நறைய பேருக்கு ஒரு லைஃப் மாறு அந்த கத பாத்தாங்கன்னா நறைய பேர் திருந்துவாங்க அந்த மாதிரியான ஸ்டோரி அது ஒரு நல்ல ஒரு நாவல் நல்ல ஒரு புக்கு நல்ல எப்டி சொல்றது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு ஆ மறுபடியு மறுபடியு மறுபடியு மறுபடியு ரீட் பண்ண தோணு
ஆ ஒரு நாள் நீங்க அது எதுல எந்த இதுனு
நா நீங்க யுடூப்ல வந்துட்டு மஸ்டு ப்ளே த ரி மஸ்ட்டு ப்ளே த ப்ளேஸ் மஸ்ட் டேட் ப்ளே பாய் நானே பேர் கொழம்பிட்டே மஸ்டு டேட் த ப்லே பாய் போட்டாலே வரு அதோது சிங்கப்பூரோட ஒரு வெப் சீரிஸ்
ஓ அப்டியா சேரி சேரி சேரி பாக்கலா
நல்ல ஸ்டோரி நீங்க என்ன புக் ரீட் பண்ணுவீங்க அதிகமா
நா புக்லா ரீட்லா பண்ண மாட்டேங்க அதெல்லா பஸ்ட்டு பண்ணிருந்தே ரு ஒரு ஒரு ஆளுக்காக பண்ணிட்டுருந்த அப்ப பண்ணே படிச்சே அந்த பொண்ணு ரெண்டு புக்கு சொல்லிச்சு அப்ப படிச்சது அதுக்கப்புறல்லா படிக்கல அது ஒரு
ரெகுலர் ஒர்க்கு ஹாபி சொல்லுவாங்க
மொத் எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு எனக்கு டாக்குமண்ட்ரியு அதுக்கப்புறமா இந்த டிராவல் விளாக்ஸ்லா பாக்க புடிக்கு ஆ அதுதா பாத்துட்டுரு
அ அதாது இந்த டிராயிங் அதலா இல்ல
ஹஹா அதுலா இல்ல அதுலா ஃபஸ்டு இருந்துது இப்பல்லா எதுமே இல்லங்க இப்ப எங்க ஒர்க்கு இது எப்படா நேர கெடை க்குன்றுக்கு அந்த மாரிதா இருக்கு எனக்கு வண்டில வெளிய போறது ரொம்ப பிடிக்கு என்னோட ஒரு ரிலாக்சேஷன் டைம்னா நா பைக்ல எடுத்து வெளிய போவே ஒரு ஒரு நிம்மதியான ஆமா எனக்கு டரைவ் பண்ணாலே எனக்கு அப்டியே நிம்மதியா ஆயிரு கொஞ்ச தூரந்தா போவே தனியாதா போவே நா யார்கூடயு பைக்ல தனியா கூட்டுலா போமாட்டே எனக்கு கொஞ்ச தனியா இருந்தனா எனக்கு கொஞ்ச புடிக்கு அதனால போயிட்டு அப்டியே வருவே ரிலாக்ஸ் ஆயிரு அது வ ரொம்ப வேகமா போனா ஒன்னு கொஞ்சோ நல்லா இருக்கு ஆனா அதுக்கு டேன்ஜர்தா ஒரு தெரியு ஒரு ஆமா ஸ்லோவா வந்துரு இல்ல ல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டு போயிட்டு தெரக் ஒரு நேர்த்திக்கூ ரொம்ப தொடர்ந்து அப்டியே ஸ்பீடாவே போயின்னா நா போயிடுவே அப்புறமா எங்கேயாது
ம் ஆமா அது வந்து தப்பு என்னதா நம்மோ வந்து ஹெல்மெட் அதாவ்து தல் கவசோ போட்ருந்தாலூ உயிருக்குங்கிறப்ப வந்து எந்த ஒரு உத்தரவாதோ அதாவ்து உத்தரவாதோ மீன்ஸ் உறுத் உறுதியா எதோ சொல்லுவாங் அதுவா சரியா என்னன் தெர்ல ரெண்டு வார்த்தைல ஆ அது வந்து நம்மளுக்கு கஷ்டமாயிடு ஏனா வந்து நீங்க ஃபாஸ்ட்டா போயிட்ருப்பீங்க திடீன் நீங்கன் இல் சப்போஸ் வேற யாராச்சு வர் தாங்க ஃபாஸ்டா போயிட்ருக்காங்க ஒரு கொழந்த இல்ல பஸ்ஸே வந்துருச்சு அப்டின் னா நம்ளுக்குதா கஷ்டோ ஏனா நம்மளூ அது வந்து ஃபேம்ல ரியலைஸ் பண்ணிருக்கூ அது என் அ இப்டி ஆயிச்சே அப்பிடினு ஏனா உங்குளுக்கு சொல்லும்போது இதனால எனக்கு தெரிஞ்சவங்க நறைய பே எறந்து போயிருக்காங்களே கிட்டத்தட்ட தெரிஞ்சவங்களே ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட இந்த மா டு வெறு விபத்துனால எறந்தவுங்க சின்ன வயசு ஒ ஏழாங்கிளாஸ் பசங்க கூட எறந்து போயிருக்காங்க எனக் ஒரே தடம்பல்ல ஒன் இயர்க்கு ஒர்க்கா டூ இயர்ஸ்கு ஒர்க்கா அதுவும் தெருலவுள்ள பசங்க தெரிஞ்ச பசங்க ஏழாங்கிளாஸ் பசங்க பனிர் னெண்டு வயசு பசங்க அந்த மாதிரி
ஆ அந்த மாரிலா நாம்பல்லைங்க நாலா தொ ஒரு ஒரளவுக்கு நா வண்டியெல்லா கா காட்டுத்தனமா ஓட் றதல்ல ஓரளவுக்கு நம்மளுக்கு தகுந்த மாரிதா ஓட்டுவே கொஞ்ச தூரோந்தா அந்த வேகம்லா
ம் ஆமா அந்த ஏழாங்கிளாஸ் பசங்க சொன்னல அந்த பசங்க ஆ எப்டி சொல்றது கு ரெண்டு பசங்க வண்டில போயினாங்க ஒரு பஸ் ஒரு பைய களோஸ் ரிலேட்டிவ் ஒரு பைய ரெண்டு வீடு மூணு வீடு தள்ளி உள்ள பைய
ம்
தள்ளி உள்ள பைய எறந்துட்டா பின்னாடி உள்ளவவ ஃப்ரெண்ட்ல உள்ள வ இருக்கான்ல அவ வந்து கோமா போயி அப்புறமா த்ரீ இயர்ஸ் கழிச்சு அப்றமா வெளியில வந்தாங்க அந்த கோமாலருந்து அது கேக்குறப்போ என்ன ரீசன் அப்டினா ஆ போயிட்ருக்கும் போது பின்னாடி திரும்பி பாத்துட்டாங்க அதுதா ரீசன் திரும்பி பாத்ததுனால எதோ போஸ்ட்டுக்கு எட சொல்லுவாங்கல்ல போஸ்ட்டுக்கு எடையில போயிட்டு மாட்டி அந்த மாரி சம் திங்க் எதோ எறந்துட்டாங்க அப்டிருக்கப்போ எப்டி பேரண்ட்ஸ்கு கஷ்டோ வீட்லெல்லாத்து கஷ்டே விபத்துங்கிற போய் யாராலயு தாங்க முடியாது ம் சாதாரண ஒரு மரணோனா ஏத்துப்பாங்க விபத்துல க ஷ்டப்பட்டு ரத்த வந்து அது வந்து காசு செலவு பண்ணி அவுங்கம்மா பாக்கு வருத்தோ வீட்ல உள்ளவுங்குளுக்கு வருத்தோங்கிறப்ப ரொம்ப கஷ்டோ எனக் கு தெரிஞ்சு வயசு கோளாறுதா எல்லாமே
ஆமாங்க இப்பல்லா எங்க பசங்கள நானு பாக்குறே அதுவு இந்த காலேஜ் சைடு இந்த ஸ்கூல் சைட்லா அங்க போய் அந்த இம்ப் அந்த பொண்ணுங்கள வந்து க செர் எ இம்ப்ரஸ் பண் ணேணு அவுங்களுக்கு பறப்பானுங்க பப் நம்ம வண்டி நாம ஓத்துல போனா கூட வந்து இடிப்புற மாரியே வருவானுங்க ஏன்டா டே அப்டின்ட்ருக்கூ எதுக்குடா இப்டி போறீங்க பொண்ணுங்களுக்கு உண்மையாவ நீங் நெனைக்றீங்ளா இதெல்லா பண்ணா புடிக்கூனு அவுங்ளுக்கு புடிக்கவே புடிக்காதுரா நீங்க இப்ட்லா பண்றதெல்லா அப்டின் நா கேட்டிருக்கே
நானே திட்டுவே யாராச்சு போனாங்கன்னா யாரா இவங்க இப்பிடி போறாங்க
அப்டி பண்ணா நீங்களா வந்துட்டு உங்குளுக்கு புடிச்சிருமாங்க அப்டி நெனைச்சிட்ருக்காங்க அவுங்ளா
நையய எங்களுக்குனே யாருக்குமே புடிக்கா யா எந்த கேர்ள்ஸுக்கூ செ எ எந்த ஒரு கயசுக்கு செரி ஒரு சில பேர் இருப்பாங்க
ஆமாங்க அதுவு புடிக்கறதுக்கெல்லா இருக்காங்க ஆ ஐயோ பறக்கறாண்டி ஐயோ அப்டின்வாங்க எனக்கு அப்டி கடுப்பாகு யார்றா நீங்ளா அவ அவ போட் ஆ
ம் அது வந்து மத்தவங்களுக்கு தா கஷ்டத்த குடுக்கு தவுர அவங்களுக்கு வந்து அது ஒரு ஹாப்பினஸில்ல அந்த முறுக்கற போவு அந்த ஃபஸ்ட் அப்டி அஞ்சி போக போவோ எத்தன பேர் திட்டுவாங்க தெரியுமா அவங்களா சாபாத்திட்டு அ அப்பிடி திட்ட போது அவங்களுக்கு தா போய் சேரு திடீர்ன்னு எத்தனையோ பேரு சொல்லிருப்பாங்க அய்யயோ நா இப்பதா அந்த பையன திட்டிவிட்டே அது கொள்ள போயிட்டானே அப்டின்னு ஏன்னா அவங்க திட்டும் போது யாராச்சு யாருல்ல கடவுளுக்கு வந்து இப்பிடி ஒரு ஒரு சொடக்கு விழுந்த எடத்துல என்ன வேணாலு பண்ணலா இப்போ கஷ்டத்த குடுத்துட்டாங்க அய்யயோ அவுங்க வருத்தப்பட்டுட்டாங்கன் கூட எடுத்தர்லா அதனால நம்ம எல்லாமே பாத்து பத்தரமா இருக்கணு நம்மளோட உயிர் நம்ம கையில தா யாரு வரமாட்டாங்க
விதிக்கு யாரு விதி எப்பிடி இருக்குதோ யாருக்கோ அது சொல்லும்போதுதா நடக்கு
ஆமா ஆமா ஆமா அது கரெக்ட்டு தா முடிஞ்ச அளவுக்கு நம்மதா நம்ம உயிரு பாத்துக்கணு நம்ம குடும்பத்த நம்ம பாத்துக்கணு நம்ம வந்து ஒரு சில பேர் இருக்கும் போது கஷ்டத்த குடுப்பாங்க ஒரு சில பேர் போ பொன்னம் போகும் போது கஷ்டத்த குடுப்பாங்க அப்டி இருக்கறப்போ இருக்கும் போது ஒரு சில டைம் ஒரு நாலு வருஷோ கஷ்டத்த குடுத்தோமா இல்ல ஒரு மூணு வருஷோ குடுத்தமா அது நம்பளுக்கு அறியாத வயசாருக்கும் அது நாலாவது அஞ்சாவது வருஷத்துக்கு அப் அப்புறோ அத புரிஞ்சுக்கிட்டு திருந்தி வாழ்ந்தோன்னா நம்மல பெத்தவங்களுக்கு சந்தோஷோ நம்ம குடும்பங்கள்லருந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையே வாங்கிக்கலா
எங்கங்க இப்பல்லா வந்துட்டு ஒரு ஒரு ஆ அ அவசரயத்துல எல்லாமே பண்ணிர்றாங்க இப்பல்லா மனப்பக்கவுமே இருக்க மாட்டது நெறைய பேத்துக்கு எப்பிடி சொல்றதுன்னா அந்த ஒரு தோல்வியை கண்டுட்டாங்கன்னா ஒடனே தோவன்றாங்க அது வந்து அது எப்பிடி எப்டி செரிப் பண்ணிட்டு மேலே வரணு இங்க வந்து யோசிக்கமாட்டுறாங்க அடுத்த இது அடுத்த ஒரு சொ அ எப்பிடி சொல்றது ஒரு அடுத்த ஸ்டெப்புன்றது ஒன்னு யோசிக்க மாட்டங்கறாங்க அப்டே நிக்கணு எல்லாமே தானா நடந்துர்
ம் அதே மா ஆமா ஆமா அதே மாதிரி ஒருத்தவங்கல ஒரு பொ இப்ப ஒரு பொண்ண லவ் வு பண்றாங்க அதாவது காதல் பண்றாங்க அப்டின்னாலு பசங்கள பொறுத்த வரையில அந்த பொண்ணு போயிடுச்சா அவ்ளோ தா அந்த பொண்ணுக்கு அப்புறோ இன்னொரு பொண்ணு தா பாகக்கணு அப்டின் நெனைக்கிறாங்க தவர அது வந்து கொஞ்ச நாள்ல நம்ம திருந்தி வாழலா இல்ல வேணா நம்ம லைஃப நம்ம பாத்துக்கலா அப்டின்னு யோசிக்க மாட்றாங்க பொண்ணுங்க என்ன பண்றாங்க இப்டி போயிட்டாங்க அப்டி போயிட்டாங்க அப்டிங்கற ரி ரியலைஸ் பண்ணி அத வந்து மனசுல போட்டுக்கிட்டு சாப் புடாம அது லோ பி பி ஆகி ஹைய் திடிர்ன்னு ஹைய் பி பி ஆகி அப்டி
ம்
ய பேனிக் ஹட்டாவ்
ஆமா ஆமா இப்பல்லா நறைய பேரு சொல்றாங்க பேனிக் அட்டாக் கு அது இதுன்லா சொல்றாங்ல
போன மந்த் போன மந்த் ஒரு மூணு வட்டி கிட்ட பேனிக் அட்டா அதுவு அடுத்தடுத்த நாள் ரெண்டு வாட்டி வந்துச்சு
அய்யயோ அது எப்டிங்க இருக்கு அந்த பேனிக் அட்டாக்னா எப்பிடி அது அது என்
நம்மளுக்கு குடுத்த நேரம் முடிஞ்சுது மறுபடி பேசும்போது பத்தி அப்பின்னு சொாம் நன்றி வணக்கம்
அ
ச